ஹலோ கேக்குதுங்க கேக்குதுங்க உங்குளுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க
என்ன பண்றீங்க
செரியான தூக்கோங்க
என்னங்க நீங்க எப்ப பாத்தீங்க எப் ப பேசனாலுமே தூங்குறே தூங்குறே தூங்குறேனே சொல்றீங்களே உங்க வீட்ல உங்கள எல்லா திட்ட மாட்டாங்களா
ஏங்க நைட்டு தூங்குறது மூணு மணிக்குங்க காலைல ஏழு மணிங்க ஆறே முக்காக்கு ஏஞ்சிட்ருக்கேங்க இப்போ தூக்கம் வர கூட வராதா
சேரிங்க இப்ப ஆறு மணிக்கு நீங்க எதுக்கு எந்திருக்கிறீங்க தூங்க வேண்டியதான
ஆ அம்மா திட்டுவாங்க
அதுக்கு மட்டு உங்க நம்ம திட்டுவாங்க மதியொ சாப்புட்டு தூங்குனா திட்ட மாட்டாங்க
ஆஹா திட்ட மாட்டாங்க
சேரிங்க இப்ப என்ன நீங்க தூங்க போறீங்ளா
தூங்கிட்டங்க
தூங்கிட்டீங்ளா இப்ப எஞ்சிட்டிங்ளா
இல்லங்க
ம்
கொஞ்ச கொஞ்சமா தூங்கிட்ருக்கேங்க தூங்கிடுவ அப்டியே
தூங்கிராதீங்க
அதாங்க தூங்குறங்க
என்னாச்சு தெரியுமாங்க எங்க அண்ணன் போய் எங்கேயோ கால் ஒடச்சிட்டு வந்திருக்காங்க தெய்யல் போட்ருக்குங்க கால்ல அத தா என்ன கூப்ட்டு காம்ச்சாங்க
எங்
ஆம் அங்க இங்க அங்கதாங்க
அப்போ என்னங்க பண்றது
ஏதாச்சு பண்ணட்டுங்க நம்மளுக்கு எதுக்குங்க சொன்னா கேக்குணு இவ்வளோ அதிகபிரசங்கி தனமா பண்ணா அப்படிதாங்க
எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க
ஆமாங்க
அ ஊ நானு கையில கட்ரக்கு ஒரு கடிகா கெடிகாரம் பாத்தேங்க
செரிங்க
அது வந்துட்டு ரோஜா பூ தங்கத்துல தாங்க வேணு
ரோஜாப்பூ தங்கத்துலவே ஆ செரிங்க
ஆ அது வந்துட்டு கேட்டங்க காலையில இல்லன் சொல்லிட்டு சாய்ங்காலொ வர சொன்னாங்க
அது எப்படிங்க காலையிலே இல்லாம சாய்ங்காலொ ரோஜா பூ தங்கத்த எடுத்துட்டு வந்துருவாங்களா
ஆமாங்க எங்கேயாவ்து இருந்து எடுத்துட்டு வந்துருப்பாங்க
சேரிங்க
அப்போ இதே சாதாரணது தாங்க பெருசெல்லா இல்ல
சொல்லுங்க
எங்க அம்மா இப்ப வந்து வேல தர மாட்டேங்கிறாங்க சீ காசு தர மாட்டேங்கிறாங்க
காஸ் தர மாட்டேறாங்களாங்க என்னங்க இது உங்களுக்கு ரோஜா பூ கெடிகாரமேதா வேணுமா
ஆமாங்க அத்தாங்க வேணு
அதுக்கு என்ன பண்ணலா சேரி விடுங்க நீங்க சம்பாரிச்சு வாங்குங்க
ஆதாங்க ஏங்க நீங்களா தூங்கவே மாட்டீங்ளாங்க
நா வந்து ரெண்டு மணிக்கு தூங்குவேங்க தூங்கி நா அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு எந்திரிப்பேங்க அப்புறொ நா சாப்டுட்டு தூங்கிருவே வேங்க நானு சாப்ட்டு தூங்கிருவே ஆனா எனக்கு இப்ப உங்ககிட்ட பேஸ் ட்ருன் ரொம்ப புடிச்சு போயிடுச்சு அதனால நா முலிச்சி உங்ககிட்ட பேசுறே
சேரி செரிங்க
ஆ
சாப்ட்டீங்ளா
சாப்ட்டங்க
என்ன சாப்ட்டீங் நா சாப்ட்டங்க நா வந்துட்டு ஏ பஞ்சாமிர்தம் சாப்ட்டங்க
பஞ்சாமிருதம் உங்களுக் பிடிக்குமாங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க
எனக் புடிக்காதுங்க
ஏங்க எனக்கு புடிக்குன் சொன்னோன புடிக்காதுங்குறீங்க
இல்ல இல்லங்க அப்புட்லா இல்லங்க உண்மையாலுமே புடிக்காதுங்க அது ரொம்ப இனிப்பா இருக்குங்ளா
ரொம்ப இனிப்ப நா நம் ம் ஒரு காலத்திலேலா பஞ்சாமிரதம்னா அப்பிடி சாப்புட்ருந்தோங்க நல்லா சந்தோஷ்
ஆ ஆமாங்க
என்ன பண்றதுங்க ஒரே கஷ்டம்
அதாங்க அந்த தங்கமான நாட்கள் இனிய நாட்களெல்லா கெடைக்காதுங்க
ஆமாங்க
ம்
அப்பறோ என்ன சாப்ட்டீங்க
நா அதா பஞ்சாமிர்தோ சாப்ட்டங்க நான் ஒன்னு சொல்
இல்லங்க
நா ஒன்னு சொல்றங்க ஏங்க கேக்குதாங்க
கேக்குதுங்க எனக் கேக்குதுங்க
நா ஒன்னு சொல்ற
சொல்லுங்க
கடவுள் ஒரு கதவு மூடுனா இன்னொரு கதவ தொரப்பாருங்க
சேரி
ஆனா எனக்கு கதவு மூடிட்டு சாவி தொலச்ட்டாங்கங்க
அருமையான நகைச்சுவைங்க எப்புடிங்க நீங்க இப்புல்லா பேசுறீங்க
தூக்கத்துல அறிவு வந்து கோளாறாய்ச்சுங்க
அறிவு மங்கி போய்டுச்சு உங்களுக்கு சேரிங்க
ஆமா இன்னொன்னு சொல்ற கேளுங்க இது வந்து நகைச்சுவை இல்லங்க நல்ல கவிதைங்க ஆனா உங்குளுக்
சேரிங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இல்ல இல்ல நீங்க
யாதென்ன அறியாமல் தொட்டு
ம்
யாதுமாகி அழிந்து யாம் யாரென மீண்டெழுந்து வாழ் புரிஞ்சுதா
அப்புடினா என்னங்க புரி ங்க
நம்ம வந்துட்டு ஒரு விஷியத்துக்குள்ள என்னனே தெரியாம போய்ட்டோங்க அப்புறோ அது நமக்குதா ஒன்னுமே தெரியாதே நம்ம ஒன்னுமே தெரியாம தோத்து போய்ட்டோ தோத்து போயிட்டோன்னு நெனைச்சு விடாம
அ
அதையே புடிச்சு மேல வந்து நா தா அதுல அப்டின்னு சொல்லிட் வாழ்றது தாங்க இந்த பழமொழி கவிதை
வாழ்ணு
ஆமா இல்ல அப்டியே தல கனத்தோட தா இருக்க கூடாதுங்க
தலகனம் அது வேண்டா நம்மளவே அழிச்சிரு அந்த தலகனம்
ஆமாங்க
எனக்கு வேற ஒரு அழைப்பு வருதுங்க
இல்லங்க அது நம்ம பண்ண வேண்டாங்க நம்ம நீங்க எங்கிட்ட பேசுங்க அது ஏ அழிச்சு விடுங்க
அதே தாங்க
ம்
துணி வந் அ சொல்லுங்க சொல்லுங்க
ஆழம் தெரியாமல் காலை விடாதே எப்டிங்க இந்த கவிதை மட்டு தா எனக்கு
எனக்கு ஒரு திருக்குறள் தெரியுங்க
தெரியுமா சேரி எனக்கு வந்து தெரியுது திருக்குறள் நா சொல்லட்டா
சொல்லுங்க
அகர முதல எழுத்தெல்லா ஆதிபகவன் முதற்றே உலகு செல்வத் துள் செல்வம் செவிச்செல்வம் அச் செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை நீங்க சொல்லுங்க சொல்லுங்க நா ஒண்ணு சொல்றே கேளுங்க நன்றி மறப் ப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றே நீங்க சொல்லுங்க
ஐய்ஐய்யோ எனக்கு தெரியலைங்களே
இன்னொன்னு சொல்றே இன்னொன் சொல்றே எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப் அப்பொருள் மெய் பொருள் காண்பதறிவு இதெல்லா நீங்க படிச்சிருக்கீங்ளா இல்லையா நீங்க வன்ட்டு கவி நீங்க நல்ல கவிதை சொல்றீங்க நீங்க கவிதையே சொல்லுங்க நா திருக்குறள் சொல்றே
திருக்குறள்ல்லா தெரிஞ்சற அளவுக்கு நெறைய படிச்சிருக்கீங்ளா
ஏங்க இல்லங்க அது தா வன்ட்டு ஒரு ஒரு இதுல எழுதும் போது நா எழுதி எழுதி எனக்கு அது மனப்பாடமே ஆயிட்ச்சுங்க
அப்டிங்களா
ஆமாங்க அது இது வந்து முதல்லயே ஒரு திருக்குறள் இருக்குங்க இந்த எப்பொருள் யார் யார்வாய் இது எழுதி எழுதி என்னால முடியலங்க
நா ஒரு சூரியன் துணி வாங்கிட்டு வந்தேங்க
பூரியன் துணி வாங்கிட்டு வந்தீங்களா அது என்ன துணி ஆ செரிங்க
அது வேற மூஞ்சிக்கு போட்டங்க
செரிங்க
நல்லாதாங்க இருக்கு இருந்தாலு என்ன பண்றதுன் தெரிலங்க
என்ன வாங்ட்டு வந்தீங்க துணியா என்ன சொல்றீங்க சூரியன்
சூரியன் துணிங்க
துணியா சூரியன் துணியா இது என்ன புதுசா இருக்கு நா இந்த மாரி கேள்விப்பட்டதே இல்லையே நீங்க எப்புடி இதெல்லா சொல்றீங்க சொல்லுங்க
அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்கல்ல
தின் அழகு முகத்தில் தெரியும் தெரியும் தெரியும் ஆமா தெரியு
அதே மாரிதாங்க உங்க முகத்துல தெரியுது
அச்சோ நீங்க என்னங்க நீங்க
என்னங்க நானு
ஒன்னுமில்லங்க
சேரிங்க அப்றோ
என்ன பண்றாங்க உங்க அம்மா
எங்க அம்மா எதோ ஒண்ணு பண்றாங்கங்க ஆழம் தெரியாமல் காலை விடாதே
நா சொன்னதைவே நீங்க என்கிட்ட திருப்பி சொல்றீங்களே
அப்டிங்களாங்க
இதுதாங்க நா இவ்ளோ நேர சொல்லிட் இருந்தே என்னங்க நீங்க
ஆற்றிலே போட்டாலும் அளந்து போட வேண்டும் இருங்க எங்க அம்மா கூப்பிட்றாங்க
சேரிங்க
உம்